ஹலோ கேக்குறதா
ஆ கேக்குதுங்க வணக்கம்
ஆ வணக்கம்மா
ம் நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே டா
ம் சாப்ட்டீங்ளா காலைல
சாப்ட்டுட்‌டோமா இன்னைக்கு
ஓ சரிங்க சரிங்க ஆ மதியத்துக்கு என்ன சமைச்சீங்க
மதியத்துக்கு முள்ளங்கி கேரட் போட்டு சாம்பார் கத்திரிக்கா பொரியல்
ஓ சரிங்க சரிங்க ம் பொண்ணுங்க வந்துட்டாங்ளா பொண்ணு மாப்ளயு வந்துட்டாங்ளா ஓ செரி செரி செரிங்க பொண்ணுக்கு வேல கெடச்சிருச்சுங்ளா
இன்னு இல்லப்பா நம்மளுக்கு இப்ப கோர்ஸ் முடிஞ்சிட்த்து ப்ராக்டிக்கல் கோர்ஸ் வந்து போய் பண்ணனு அது ஒரு பத் பத்து நாள் போய் அங்க ட்ரெய்னிங் எடுக்கணு எப்டி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவோன்னா எப்டி எப்டில்லா பண்ணணுன் சொல்லி குடுப்பாங்க
ம் அது முடிஞ்சதுக்கு அப்றதா நம்ம வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணு ஓ
அவங்களே எப்டி இன்டர்வியூ வந்தா எப்டி அட் டன் பண்ணு இன்டர்வியூ கூட அவங்க ஆபீஸ்ல வச்சுதான் அட்டென்் பண்ண சொல்றாங்க
ஓ
ஏன் கன்சல்டன்சியு சேத்து பண்றான்ல அதனால அவனே வேலை பண்ணி வச்சுட்டு அந்த ஒன் மந்த் சேல ரி வாங்க உனக்கு ஒரு லட்ச பண்ணி குடுத்தாங்கன்னா ஒரு லட்ச சேலரி வாங்கிடுவாங்க
ஓ
அந்த மாரி
ஓ சரி சரிங்க இப்ப நம்ம ஆபிஸ் வந்து சின்ன லெவல்ல பண்ற மாரி அவங்க த ஃபுல்லா ட்ரைனிங் குடுத்து அந்த பீல்ட்ல பண்றாங்க
ஆமா ஆமா ஐடி லெவல்ல
ம் ஐ டி லெவல்ல பண்றாங்க ன
வர ஒர்க் ஒர்க் வேகன்சி இருக்கோ அந்தந்த ஆபீஸ்ல இருந்து அ டீம் லீடர் மேனேஜர் அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்குறாங்க
ஓ புரியுது
அ அவங்களே வந்து இன்ன இன்டர்வியூக்கு உக்கார்றாங்க
ஓ அந்த கம்பெனி ஸ்டார்
ஆமா ஆமா
ஓ
அந்த மாரி டை அப் பண்ணிருக்காங்க அதனாலதா வாங்குற பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பகுதி போகு நெனைக்கிற
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
ம்
சரி எப்டியோ வேலை கெடைச்சா சரி நமக்கு இப்ப ஆ ஏன்னா நமக்கு இப்ப ஓ
ஒன்னு இருவத்தஞ்சு சால்ரி ஆனா எழுவத்தஞ்சுதா கைக்கு வருதா அப்டின் சொல்றாங்கம்மா யார் போய் பாத்தா என்னென்னமோ என்னமோ புடிக்கிறாங்கன்றாங்க இருபத்தஞ்சாவது புடிப்பான் நினைக்கிறேன்ப்பா அம்பதெல்லா புடிக்க வாய்ப்பில்ல
ஓ
சும்மா சொல்றாங்களோன் டவுட்டாருக்கு எல்லா நாருமையாக்கு சொல்ல வேண்டா அவங்க அப்பா சொல்றதுதான கேக்குறாரு
ஓ
எல்லா சொல்லாத முக்கால்வாசி சொல்லுன் சொல்லிருப்பாங்க மேக்சிமம் வந் பதினஞ்சாயிரம்மாது புடிப்பாங்கப்பா புரியுதா பி எப் பி எல் மெடிக்கல் அலோவன்ஸ் இருக்கு இதுக்கெல்லா வந்து செக்கப்க்கு பதினஞ்சு இல்ல இருபது
ஆனா இந்த வருமானத்துல எல்லா அழகாப் ப்ளான் பண்ணி நல்லா சொந்த வீடு கட்டி நல்லா வந்து இருக்லாம்
இல்லப்பா உங்களுக்கு மாசோ இருவத்தி மூனாயிரோ வாடக மூனாயிரோ கரண்ட்டு பில்லு அப்பறோ இருவத் வத் ரெண்டாயிரோ வந்து லோன்னு
ஓ அந்த கல்யாண லோனு
கல்யாணம் பண்ணா அதோட திருப்பி இப்ப டாப்பப் பண்ணாங்க அவுசு தயாரா அட்வான்ஸ் குடுக்குறதுக்கு அப்பறோ லாவண்யாக்கு ஒடம்பு சரியில்லாம போச்சுல்ல அதுக்கு திருப்பி டூ லாக்ஸ் லட்சோ குடுக்கனு சம்ம மூன்றர லட்சோ திருப்பி
ஓ
ம் ஹும்
செரி பொண்ணுக்கு வேல கெடைச்சா அட்லீஸ்ட்டு ம் சொல்லுங்க
மாசோ இருவத்தி ரெண்டாயிரோ ஆ ரெண்ற வருஷத்துக்கு போட்டுட்ருப்பாங்க
ஓ இ எம் மைக்கு
ம் ஹும்
அதா அங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்திங்குறனால அங்க அப்டி ஆயிருது நானா கண்டிப்பா இப்ப இவுங்களுக்கு வேல கெடைச்சதுன்னா ஏதோ ஒரு சேவிங்ஸ்ன்னு க ட்டாயோ பண்ணாங்கனாதா இதுலெல்லா கொஞ்சோ ஈஸியா மீண்டு வர முடியு
மாப்புள்ள அமஞ்சுட்டா இது கேரக்டரு ஆ ஸ்டாக்கா இங்க ஒண்ணு வருதே ம் ஆ அதுல போய் போட்டு வக்கிறாரு
ஓ
ஸ்டாக் மார்க்கெட் இல்லம்மா அதுக்கு வேற என்னமோ சொல்வாங்க அந்த இவ கூட பண்ணாளே அவ பேரன்ன
அட இது எஸ் ஐ பி எஸ் ஐ பி
எஸ் ஐ பி கூட இல்ல ட்ரேடிங் மாறி இது இன்னொன்னு ஷேர் மார்க்கெட் ஷேர் வாங்குறது கம்மியா ஆகும்போது தேவன்னா அதிகம் இருக்கும்போது வித்துக்குருவே
ஓ அ அது வந்த ஃபீல்டு வந்தா அவருக்கு நல்லா தெரியுங்ளா
தெரியுன்றாங்க நமக்கு தெரியாது ஆனா இதுவரைக்கு லாஸ் பண்ணலேன்றாரு யாருமா போய் பாத்தா
ஆனா ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட்டு வந்து ரொம்ப கவனமா இருக்கணு கத் த்தி மேல நடக்குற மாரிதா தூக்கி விட்டாலு விட் ட்ரு ஃபுல்லா வந்து இது பண்ணாலு பண்ணிரு அத பத் பத்தி நாலேஜு இருந்து பண்ணிட்டா ப்ரச்சன இல்லேங்க
அதா இவ்ளோனு சின்ன சின்ன அமௌண்ட்டுதா பண்ணிக்கிறாங்க ஜாஸ்தி பெரிய லெவல்லா போடுதுல்ல
ம் ம்
கண்டிக்காம
ஓ செரி செரிங்க செரி அவுங்க லைஃப்ப அவுங்க கரெக்டா ப்ளான் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா ஓகே தா
நா என்ன சொல்றா ஒங்கள விட நாங்க பத்து பைசாவுக்கு வரல எங்க லைஃப் நாங்க லேர்ன் பண்ணிக்கிறோட்டாங்க சரின்ட்டோ
ம் ம் சரி உங்களையு அப்டியே கொஞ்சொ பாத்துக்கிட்டாங்கன்னா சரி
பாத்துப்பாங்கப்பா அதெல்லா ஒன்னு இப்ப கூட ஒ இன்னு ஒனக்கு பைசாவே போடலப்பா ஐநூறுபா கேட்ட எங்க மாப்ளதா குடுத்தாரு அக்கௌண்ட்ல மாத்தி விட்டாரு
ஓ
ஆமா நைட்டு மாத்தி வுட்டாரு அடுத்த செகண்ட்டே இல்லனு சொல்லாம யார் பண்றா சொல்லு ஆறாயிரத் ஆறாயிரத்தி ஐநூறுவா கண்ணாடி டாக்டர் ஃபீசு மெடிசன்னெல்லா முந்தாநேத்திக்கு அதுக்கு செலவு பண்ணாங்க
ஆ ஐநூறுவா மட்டு அவரு குடுத்தாரா மீதி நீங்க சமாளிச்சுட்டீங்ளா
ம் இருக்கு
செரி செரி நீங்களு அவங்களுக்கு போய் கணக்கு பாக்காம பண்றீங்க தானங்னா அப்றோ அவங்களுக்கும் அவங்களுக்கு பண்ற கடம இருக்குல்ல
ம்
நம்மளு இவ்ளோ ஏஜ்ல இங்க இருந்து அங்க போய் அங்கேயே ஃபுல்லா செஞ்சு திரும்ப வந்து இங்கயும் பண்ணி
ம்
யாரு இந்த காலத்துல அப்டி எல்லா கேரிங்கா பண்றாங்க
ம் அதுதா
அதுனால
அதுதா நம்ம மேல ஒரு நல்ல ம் அபிப்ராயோ
கண்டிப்பா கண்டிப்பா இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்ளோதா நம்ம என்ன வெதைக்கிறோமோ அது நமக்கு நல்ல விதமா திரும்பி வருது அதனால அது நம்ம இதா எடுத்துக்க வேண்டியதுல்ல
ம்
இவ்ங்க ஏ நம்ம இவங்கள செரமப்படுத்துறோமோ அப்டியெல்லா யோசிக்கிறதுக்கு எதுவுல்ல
அதா
இப்ப நமக்கு இங்க அ நிரந்தரமா மாத்தலேனாலு இப்ப நமக்குன்னு இங்க ஒரு இரு ப்பிடனு ஒன்னு இருக்கறனாலதா இருக்கறனால தாங்க நம்ளு இருக்குற வருமானத்துல தாக் புடிச்சு மேனேஜ் பண்ண முடியுது இல்லன்னா வாடகையே பத்தாயிரொ பதினஞ்சாயிரொ போயிரு
அதா
அதுக்கப்றோ வந்து எதுவுமே பண்ண முடியாது
ம்
ஏதோ ஒரு கெட்டதுலயு ஒரு நல்லது அட்லீஸ்ட் ஒரு நெழலாவது கடவுள் வந்து பெத்தவங்க மூலமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்டிங்கறதுல்ல நம்ம சமாதானோ ஆயிக்கணு
அது ஒரு பெரிய சந்தோஷோல்ல
அ நிச்சயமா இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப எதோ புது ரூல்ஸ் வந்து கொண் வந்திருக்காங்கலாம போன வருஷொ அதாவ்து அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா அவங்க காலத்துக்கு அப்றோ தன்னுடைய கொழந்தைகள்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து அந்த பணோ அ போய்க்லா அப்டிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்லாமா
ம்
எந்த ஒரு இதுக்குமே நா போய் நிக்க மாட்டேன்னு அவுங்ளுக்கு தெரியு இருந்தாலு அத வந் து ஏமுன் என்ன முன்னாடி வச்சு வேற ஒரு பாட்டி கிட்ட அத வந்து சொல்றாங்க
ம்
நா எதுவுமே கண்டுக்ல வாழும்போதே வந்துட் ட்டு இங்க யாரு எதுவு செய்யத் தயாரா இல்ல அதனால வந்து இன்னொனு வந்து என்னனா அவங்களுடைய வாழ்க்கைய முடிச்சு அந்தப் பணத்துல நா குளிர் காயணுன் என்னைக்குமே நா நெனச்சது இல்ல நினைக்கவும் மாட்டே அவுங்ளு கடவுள் தீர்க்க ஆயுள் குடுக்குட்டு உடல் ஆரோக்கியத்த குடுக்குட்டு அவ்ளோதா
ம்
அதுக்கப்ற வந்து அ என்ன சொல்றது வாழ்ற காலத்திலியே நெறைய ஏமாற்றங்ள குடுத்துட்டாங்க
அதா
அதுக்கு மேல அவுங்க குடுக்க கூடிய ஏமாற்றோ நமக்கு ஒன்னு பெருசு கிடையாதுன் சொல்லிட்டு இதுவுங் கடந்து போகும் அப்டின் விட்டாச்சு
தென்டி
எதுவு வந்து யோசிக்கிறதில்ல நேத்து இவரு வந்து பாத் பாத்தீங்கனா என்ன நெனச்சாருன் தெரியில நான் நேத்து சொல்லிட்டே வருஷ அம்பதாயிர வட் ட்டி கட்றே குடும்பத்துக்காகதான வச்சே ஒர்ருபா கூட வட்டி கட்றதுக்கு வந்து பண இருக்கு இல்ல ரெண்டாதுப் வச்சோ அத என்னப் பண்றேன் கூட கேக்கறக்கு நீங்க எல்லா தயாரா இல்ல என்னோட சேவிங்ஸ் நகை எல்லாமே நா எழந்த நல்லா அப்டின் சொல்லும் போது உண்மையாப் பொய்யான் அப்டின் தெரியல இல்ல அங்க வேற எதாவது பிரச்னைகள் போகுதான் தெரியல
ம்
எங்க வீட்லப் ப்ராப்பர்ட்டி வந்துச்சுனா நா வந்து வுனக் பதினஞ்சு லட்சோ தரே
ம்
அப்டினு ஒரு வா ஒரு சொன்னாரு அப்ற நா சொன்னே அதெல்லா வேண்டாம்ப்பா அப்ற நாளைக்கு வந்து எங்க சொத்துக்கு ஆசப்பட்டு நீப் பண்ணுனியானு அதுக்கு ஒரு அவப் பெயர் சுமத்துவாங்க
ம் ம்
அதனால வந்து ஏனா ஏற்கனவே எல்லா சுமத்துனா ஆட்கள் தானே வுங்க குடும்பத் த்ல எல்லாரு
ம் ம்
எது எத்னப் பிராக்டிக்கலோ அதை மட்டும் பேசுங்க அப்டிங்கம் போது இல்ல நீ கேக்கல நானா தானாக் தரே
ம்
நக காரு எல்லா எனக்கே அ எனக்காக தான வாங்கன அதை கொண் போய் அதுக்தானே வச்சே
ம் ம்
அதுனால நா அப்டி எதாது முடிவு மாரி வந்துச்சு அப்டினா நா அந்த நகைய வந்து எடுத்து தரதுக்கு ட்ரை பண்ற
ம் நல்ல விஷ்யோ
அப்டி சொன்னாங்க நடந்த கலவரத்துல அது ஒண்ணுதா மிச்சோ அப்பறோ நா அப்ப சொன்ன அஞ்சு காடு இருக்கு நீங்க ஒரு கா டு வாங்கி எனக்கு வட்டி கட்டி குடுத்தா கூட அது எனக்கு பெரிய உதவியா இருக்கூ
ம்
ஆ காருக்கு கொண்டு போய் வச்ச ரெண்டு லெட்சத்த நீங்க மீட்டு குடுத்தீங்கனா கூட மீதி நா வேல பாத்து கூட வட்டி கட்டி ஏதோ ஒன்னு பண்ணுவ
ம்
கார் லோன் எடுக்குறக்கு நா ரெண்ர வர்ஷமா நா அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நீங்களு நகை எடுக்குறத வந்து யோசிக்கணும்ல
ம்
அவருகிட்ட நெறைய இருந்தா செஞ்சுருவாருங்க அது என்னமோ புரியுது பட் வந்து கொஞ்சோ எஃபர்ட் போட்டாது எடுக்கணுல்ல இதுக்கு மேல வந்து என்னாலயு கடன் சுமைய வந்து சுமக்க முடியாது சோ நா வந்து என்ன சொல்லிட்ட சீ எல்லா பொறுப்புகளையு நா வந்து பிரிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டே கவின்டயே கேக்கலானு இருக் கே நீ டெய்லி அர மண் நேரோ நா சொல்லி குடுக்குற வேலயு நீ செய்யி
ம்
பருச்ச சமயத்துல செய்ய வேண்டா மீதி சமயத்துல ஒரு கா மண் நேரோ அர மண் நேரோ வேல செய்யி நீயு சில சேவிங்ஸ் பண்ணு உன்னோட லைஃப் ல நீயு நா படுச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிக்கலா இது பண்ணிக்கலா அப்டி சொல்லிட்டு இப்ப பெரிமா அண்ணா இருக்குற மாதிரி எல்லா இருந்தா நம்ம குடும்பத்துகெல்லா ஒத்து வராது
ம் ம்
படிக்க படிக்கவே நெறைய விஷ்யங்கள் கத்துகிட்டு ஓ சொந்த கால்ல நீ நிக்க ட்ரை பண்ணனு
ம்
அப்டி சொல்லிட்டு இன்னைக்கி கால்லே இன்னைக்கி சாய்ந்தரோ கூப்டு உக்கார வச்சு பேசலானு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக் கேங்க ஏனா எல்லாரு சேந்தாதா இத இதுல இருந்து மீண்டு வர முடியு
ம் ம்
ஏனா இவருட்ட நா சொன்ன இவரு நேத்து நா சொன்ன மாதிரிதா அவுங்க எதையுமே கத்துக்க விரும்ப மாட்டாங்க அந்த சேவ்ஸ் ஜோன்லயே இருப்பாங்க அதனால பேசி சண்ட